ஹலோ
ஹலோ கேக்குதா
நாய்ஸ்ஸாருக்கு பின்னாடி
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நான் நல்லா இருக்கே அப்ரோ சாப் சாப்பாடெல்லா சாப்டாச்சா
ஆ எல்லாமல் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஆ நானு சாப்ட்டே என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்ல
இன்னிக்கி எங்க வீட்ல வந்து கொழம்பு சாதோ அப்பரோ கூட்டு கூட்டு
செரி செரி சார் செரி இன்னைக்கு நம்ம நா ஒரு டாபிக் வச்சிருக்கே ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆபிஸ் ஜாப் பத்தி பேசலானு நெனைக்கிறே இப்போ சில வருஷங்களா பாத்தீங்னா அ இந்த தலைப்பு தா ரொம்ப பிரபலமா பேசப்படுது அதாவது முன்னாடில்லா எல்லாருமே பாத்தீங்கனா ஆபீஸ்ல போயி தா வேல செஞ்சாங்க ஆனா இப்ப வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால வீட்ல இருந்து வேல செய்யற மாரி வந்து வாய்ப்பு வந்து நெறையா இருக்கு அ சிலருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட ரொம்ப புடிக்கு ஆ சிலருக் க்கு ஆஃபீஸ் போறது நல்லதுன்னு நெனப்பாங்க உங்களுக்கு எது புடிக்கு
எனக்கு வந்து ஆஃபீஸ் போறது தா புடிக்கு ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இப்போ நம்ம அதான பண்ணிட்ருக்கோ ஆ எனக்கு அதுவு இப்ப போவபோவ பழகி பழகிட்ருக்க சோ அதனால அதுவு போவபோவ புடிக்க ஆரம்மிக்குது எனக்கு இதுவே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப் பு எனக்கு வந்து ரெண்டு முறையிலையு தட் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்ல ஆபிஸ் ரெண்டு முறையிலயு பாத்தீங்கன்னா நன்மையு இருக்கு சவாலு இருக்குன் தோணுது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பெரிய நன்மை என்னன்னா தெனமு அலுவலகத்துக்கு போய்ட்டு வர வேண்டிய அவசியோ இல்ல போக்குவரத்து நெரிசல் பயண செலவு நேர விரயம் எல்லாமே நல்லாவே கொறஞ்சிரு அதனால பலருக்கு இது ரொம்ப வசதியான முறையா இருக்கு
ஆமா ஆ நீங்க சொல்றது உண்மதா குறிப்பா பாத்தீங்னா பெரிய பெரிய சிட்டிலலா தெனமு ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ வந்து எல்லாருமே அ ட்ரவல் பண்ற மாதிரி இருக்கு அந்த நேரத்த வந்து நம்ம ஃபமிலியோட செலவிட முடியாது அப்புறோ வேற திறமைகளையு வந்து நம்மளால வந்து வளத்துக்க முடியாது ஏனா ட்ரவல்லயே வந்து பாதி நேரோ போயிரு
ஆமா ஆமா கண்டிப்பா வீட்ல இருந்தே வேல செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எதோ கொஞ்ச நேரம் ப ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுத்துக்லா வேணுங்குற நேரத்துல எதையா எடுத்து சாப்புல்லா அப்புறோ வந்து குடும்ப பொறுப்பு இப்ப போய் வயசானவங்கள பாத்துக்கறது இந்த மாரி வந்து கொழந்தைங்கள பாத்துக்கிறது இந்த மாரி எல்லா விஷயங்களையு நம்ம வந்து சமாளிக்க முடியு எளிதா குறிப்பா சிறிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பா தா எனக்கு படுது
நானு அததா நெனக்கிற இப்ப வந்து பல பெண்கள்ல்லா பாத்தீங்னா ஆ வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையா இருக்கு அதாது கொழந்தைங்கள வச்சிருப்பாங்க இல்ல வீட்ல வயசானவங்க இருப்பாங்க அவுங்கலலா தனியா விட்டுட்டு வந்து ம் வெளில போய் வேல பாக்க முடியாது ஆ இத மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு அப்டின்னா உங்க வீட்டயு கவனிச்சுட்டு ஆ வேலையு பாத்து அவுங்க ஏதோ அவுங்களால முடிஞ்ச அளவு வந்து சம்பாரிச்சுக்குர முடியு இது வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குமே வந்து கொஞ்சோ உதவியா இருக்கு
கண்டிப்பாகவே ஆனா எல்லாருக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கறது எளிதாவே இருக்குறதில்ல பாத்தீங்கன்னா வீட்ல ச வேல செய்யும் போது கவனோ வந்து சிதற வந்து வாய்ப்பு அதிகோ இப்ப நம்ம கவனமா வந்து கா அது ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு வேலைய வந்து செய்ய முடியாது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா கொ கொழந்தைங்க வந்து தொல்லப்பன தொல்ல பண்ண வாய்ப்புகள் இருக்கு சம்டைம்ஸ்சு வீட் ட்ல நெறைய வேல இருக்கு அப்புறோ டிவியோட சத்தோ நமக்கு இறைச்சலாகவே இருக்கு மொபைல் ஆஃப்கோஸ் சொல்லவே வேணா அது நமக்கு வந்து நம்ம நம்மள வந் த க கட்டி போட்ரும் இந்த அந்த மாரி நெறையா விஷயங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து இடையூறா இருக்கலா அத மொத நம்ம கொஞ்சோ ஜாக்கரதயா இருந்துக்கணு
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப பாத்தீங்கன்னா செலருக்கு வந்து வீடு வந்து ஆ வீட்ல வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வந்து வசதி இருக்காது வீடு வந்து சின்னதா இருக்கலா ஒ கொழந்தங்க இருப்பாங்க தனியா வந்து ஓர்க் ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது ஆ இதனால வந்து அவுங்களோட வேலைகள் வந்து நெறைய வந்து பெண்டிங் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆ சிலதுக் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து சூழல் சரியா இருக்காது வேலை சூழல் செரியா இருக்கு அப்போ பாத்தீங்ன்னா வந்து ஒரு அலைய இது லேப்டாப் வேணு அப்றோ வந்து அலைப்பு அ அலைபேசி முக்கியம வேணு அதுவு நல்ல ஒரு அலைபேசியா இருக் கணு நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா இருக்கணு வொய்ஃபை இருக்கணு இதெல்லா வந்து ரொம்ப அவசியோ சோ இதெல்லா வந்து அப்பப்போ வந்து ப இல்லாம இருந் ததுனா வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கு அதனால வந்து வேலை திறன் வந்து குறையலா ரொம்பவே அதனால இதெல்லா வந்து கவனமா கருத் தில் கொண்டு நம்ம செரியா செட்டப் பண்ணி வெச்சிட்டுதா வேலைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த வேலைய செய்ய முடியு
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப வந்து ஆ ஒரு ஆபீஸ்ல போய் நம்ம வேல செய்யும் போது நமக்கே எதோ ஒரு டவுட் இருக்கு அப்டின்னா வந்து அவுங்ககிட்ட வந்து நம்ம ஒடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கலா ஆனா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து அந்த மாரி பண்ண முடியாது நம்ம வந்து இங்க இருந்து கேட்டு நம்மளுக்கு வந்து இது ஆல்ரெடி அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இருப்பாங்க அவுங்ககிட்ட நம்ம ஒடனே கேட்டு கூட அந்த அ தவற வந்து சரி பண்ணிக்லா ஆனா வீட்ல இருந்து வேல செய்யும் போது அந்த இதெல்லா நம்மளால வந்து பண்ண முடியாது
ஆமா ஆமா அலுவலகத்துல வந்து வேல பாக்கும்போது அ பாத்திங்கன்னா குழு வேலைகள் அதாவ்து குரூப்பா ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கு எதாவ்து சந்தேகோ இருந்தா டக்குன்னு நீங்க சொல்றா மாரி பக்கத்துல இருக்கறவங்கள்ட்ட என்னப்பா அப்டின் கேட்டுர்லா அப்றோ வந்து நெ வ அ அலுவலகங் இதுல பணிபுரியும் போது நெறையா புதுமுகங்கள வந்து நம்மளால பாக்க முடியு சோ அவர்கள் ஒர்க் பண்ணு போது நமக்கு அ குழு வேலை எப்டி பாக்கணு அதெல்லா அப்பற வந்து அ அவுங்களோட எப்டி பழகணு ஒரு விஷ்யத்த ஒரு எப்டி அணுகணு அந்த மாரி விஷியல்லா நம்ம வந்து கத்துக்கலா நெறையவே சோ அதனால நெறையா அனுபவங்கள் புதுசா ஏற்படுது வீட்ல இருக்கும் போது அந்த மாரி அலுவல அனு அந்த மானியா அனுபவங்கள் ஏற்படுமாங்கிறது எனக்கு தெரியில செரியா
ஓ ஆமா நீங்க சொல்றது கரெட்டு தா இப்ப வந்து நம்ம எல்லாருமே சேந்து வேல செய்யும்போது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிஸ் க்கா வேல செய்வோ இதுவே தனியா வேல செஞ்சோ இப்ப நம்ம வந்து எல்லாருமே நம்ம வீட்ல வந்து ஆ வேலைக்கு போயிருவாங்க நம்ம மட்டுந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குபோது நம்ம பாத்துட்ருப்போ இப்டி சிஸ்டத்தே பாக்கும் போது நம்மளுக்கு தூக்கோ வந்துரு ஆ அந்த மாரி இருக்கும்போது நம்மளோட வேல வந்து கொறைய ஆரம்பிச்சதும் உற்சாகோ இல்லாம வேல செய்வோ இந்த மாதிரிலா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து ட்ராபாக்ஸ்லா நெறையா இருக்குது
ஆமா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாத்தீங்கன்னா சில நேரோ வந்து ரொம்ப தனிமை உணர்வு வ வருன் சொல்றாங்க உங்களோட கருத்து என்ன இதுல
ஆமா கண்டிப்பா இப்போ தெனமு வீட்லயே வந்து நம்ம இருந்து வேல பாக்குறனால நம்ம ஃபிரண்ட்ஸ் எல்லா வந்து மீட் பண்ண முடியாது ஆ அந்த வேல வேலன் சொல்லிட்டு வீட்டு வேல ஆ அப்றோ வந்து நம்ம ஆபிஸ் ஒர்க் வீட்ல இருந்து பாப்போ அப்ப இது இதையு பாத்துட்டு நம்மளுக்கு வந்து வேலை பழுதா அதிகமா இருக்குமே தவிர இப்ப வெளியில இருக்கிற நபர்களோட வந்து நம்மள நம்மளோட கான்வர்சேஷன் எல்லாமே கொறைய ஆரம்பிச்சிரு இதனால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தமே வந்து அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு
கண்டிப்பாவே நா கவனிச்ச வரையு பாத்தீங்கன்னா அலுவலகத்துல வேல செய்யறவங்கள்ட வந்து நண்பர்கள் வட்டாரோ ரொம்ப அதிகமா இருக்கு ஆ ஏன்னா நறைய புதுமுக முன்னாடி சொன்னா மாதிரிதா புதுமுகங்கள வந்து நமக்கு பாக்கறதுக்கு க்கான வாய்ப்பு அதிகமாக கெடைக்குது ஆனா வந்து நம்ம ஆ இந்த மாரி நமக்கு நண்பர்கள் இல்லாத இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பத்திங்கன்னா நமக்கு நண்பர்கள் இல்லாதனால இந்த தனிமை ஏற்படுதோன்றது எனக்கு ஒரு சந்தேகோ அதுதா
ஆமா கண்டிப்பா இப்ப வந்து ஆபிஸ் ஒர்க்குன்னு போயிட்டோன்னு வெச்சுக்கோங்களே அங்க பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் இருக்கு டி பிரேக் இருக்கு அப்புறம் வந்து எதனாலு பங்க்ஷன் அப்டின்னா ஆ எல்லாருமே சேந்து ஜாயின் பண்ணுவோ அ அதெல்லாம் ஜாலியா இருக்
தொறக்கு
ஒர்க் ஃப்ரம் ஹேம்ல அந்த மாரி எதுவுமே கெடைக் கக்காது நம்மளோடது. நம்ம எப்ப ஒக்கார்றோமோ அப்ப பாக்க வேண்டியதா அந்த மாரிதா இருக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சோ டிப்ரெஷனாதா இருக்கு
ஆமா ஆமா ஆனா அலுவலக வேலையில பாத்தீங்கன்னா தினசரி பயணோ ரொம்ப நேரோ ட்ராவல் ரொம்ப நேரோ ஆகுறது கொஞ்சோ பெரிய சவால் தானே
ஆமா கண்டிப்பா இப்ப வந்து மத்த நாள்னா கூட பரவால்ல இப்போ மழைக்காலோ அப்டில்லா பாத்துக்கிட்டீங்க இப்போ ‌இப்ப எப்பவுமே மேக்சிமம் ஆபீஸ் வந்து ஒரு ஆ ஒன்பது மணி பத்து மணி அப்டிதா வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த டைம் தா ஸ்கூல் ஸ்கூலுக்கு கொழந்தைகள்லா போவாங்க அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அதுலயே வந்து நம்ம போயிட்டு வறதுக்கே ரொம்ப டயர்டா ஆயிருவோ அப்புறம் வந்து. வீட்லயு வந்து நம்மளால ஒரு வேலையு பாக்க முடியாது ஆபிஸ் வேல வீட்டு வேல அந்த மாரி வந்து அதுவுமே நம்மளுக்கு. ளுக்கு வந்து கொஞ்சம் ஆ சோர்வாதா ஆக்கிறோ நம்மள
ஆமா நீங்க சொல்றது சரி அதனாலதா சிலர் வந்து வீட்டுலேருந்தே வேல பாத்துக்கலா அப்பா முடியல என்னால அப்டின்னு நெறைய பேர் சொல்றாங்க இந்த மாரி ரொம்ப தூரமெல்லா போயிட்டு வர முட்ல அந்த மாரி
ஆமா நீங்க சொல்றது சரிதா அப்புறோ பாத்தீங்கன்னா ஆ இது ம் ‌டெய்லி நம்ம ஆபிஸ் போறதுனால அதுக்கு வந்து நம்ம ஆ ம்‌ பேமெண்ட் குடுத்துதா போவோ போக்குவரத்து செலவு இருக்கு அதுக்கு அப்றோ வெளியில போனா நம்ம ஃப்ரென்ஸ்சோட சேந் து அ எங்கயாது ஹோட்டல்ல போய் சாப்புடுவோ இல்ல டீ வெளியில போய் டீ சாப்டுவோ ம் இந்த மாரிலாம் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு செலவுமே வந்து அதிகமாயிரு
ஆமா கண்டிப்பா இந்த வேலை திறன் நம்ம வந்து ம நம்மளுடைய ஒர்க் அவுட்புட்னு சொல்லுவாங்க அது வந் அது எதுல அதிகமா இருக்கு நீங்க நெனைக்கிறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நம்மளால அதிகமா வேல செய்ய முடியுமா ஆபிஸ்ல போனா நல்லா வந்து ஊக்கத்தோட வேல செய்வோ நாம முன்னாடி பேசனா மாரி ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த மாரி வேல செய்யவும் மாட்டோம் மோஸ்ட்லி. அதனால வந்து நமக்கு வேலை திறன் குறையுனு ‌‌எனக்கு என்னமோ தோணுது அதிகமா வேல செய்ய முடியு நம்ம ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா நீங்க நெனக்கிறீங்ளா
இல்ல அது வந்து அவுங்கவுங்களோட அ ம் ம் கவனத்த பொறுத்துதா இப்ப வந்து சில பேருக்கு வந்து தனியா இருந்து வேல பாத்தா தா என்னால வேல பாக்க முடியும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க என்னால வந்து நிறைய பேர் இருந்து ம் கூட்டமா இருந்து வேல பாத்ததா ஆஃபீஸ்ல போய் வேலை பார்த்ததான் எனக்கு வந்து வேலை முடியும் அப்பிடின்ற மாரி இருப்பாங்க. அது வந்து அந்தந்த நபர பொறுத்து வந்து மாறுபடும் ஓஹோ அது வந்து நம்ம குறிப் ப்போ வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆனா எல்லாத்துலயுமே வந்து நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு.
ஆமா ஆமா இப்போ அதனாலதான் வந்து எல்லாரும் ஹைப்ரிட் மோடு பத்தி பேசிக்க இப்ப வந்து பயன்படுத்துறாங்க. சில நாள் வந்து வீட்ல ஒரு சில நாள் வந்து ஆஃபிஸ் அந்த மாரி மாறி மாறி நமக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சுக் லா இது என்னமோ ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும்ன்னு நா நினைக்கிறே
ஆமா இது வந்து ரொம்ப நல்லதுதான். இது வந்து நம்ம ஆஃபிஸ்லயும் போயி வந்து உம் வேலை பா பாக்குற மாரி இருக்கும். வீட்லயும் வந்து ஒ ஒரு ரெண்டு நாள் இப்ப வாரத்துல ரெண்டு நாள் ஆஃபிஸ் மூணு நாள் வீட்ல வேலை பாக்குற மாரி இருக்கும். இதுனால என்ன பயன்னா இப்ப ஆஃபீஸ்லயும் நமக்கு கூட யார் யார் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும். அ வீட்ல இருந்தும் நம்ம வந்து வேல பாத்துக்கலாம். சில பேர் எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி வீட்ல தா இருப்பாங்க யார் யாரரு நம்ம கூட வேல பாக்குறாங்க அப்டி நம்மளோட ஓனர யாருன்ன கூட தெரியாத அளவுக்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து வேல பாப்பாங்க இந்த ஹைபிரிட் மாடல் மாடல் வந்து அந்த மாரி இல்லாம அ ஆஃபீஸ்லயு வந்து யாரு இருக்காங்க நம்ம கூட யாரு ஒர்க் பண்றாங்க இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கின்னு அதுல
கண்டிப்பாவே எந்த வேலையா இருந்தாலும் வந்து ஒரு சமநிலை வேணும் ஹைப்ரிடா இருக்கனாலும் சரி. ஏ எதுவாயிருந்தாலும் சரி ஒரு சமநிலை வேணு. அப்படின்னு சொல்ட்டு நா இத மு இந்த உரைய முடிச்சிக்கலானு நெனைக்கிற நன்றி
ஓகே நன்றி
ம்